ஹலோ ஹலோ அ வணக்கம்மா அ வணக்கம் நல்லா இரு ஓகேங்ளா
அ நா நல்லா இருக்க நீ எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே மா
இன்ன பண்றிங்க
மா இது உங்ளுக் கு கருவேப்பில சட்னி செய்ய தெரியுமா உங்ளுக்கு புதினா சட்னி செய்வோ அது வந்து நம்ம ரெகுலரா அ கருவேப்பில்ல சட்னி வந்து பொடி மாரியு செய் செய்லா சட்னிய விட கருவேப்பில பொடி ஆமா பொடி அது வந்து இட்லிக்கு தூவிடு சாப்டலா அது உங்ளுக்கு தெரியுமா அந்த இது பொடி இட்லி பொடி ல கருவேப் பில்ல பொடி செய்லா அப்புறம் முருங்கக்கீர பொடிலியு முருங்கக்கீரையிலியு பொடி செய்லா
தெரிலியே எப்பிடி செய்றிங்க
நீங்க அப்டிங்களா இப்ப அ உளுந் உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லிங்ளா
ஆமா
உளுத்த பருப்பு ஒரு கப் எடுத்துக்குணு அப்றம் துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கணு அ அப்றம் வந்து தனியா
அ
தனியா எடுத்துக்குணு அ வெ வெள்ள பூண்டு இருக்கு இல்லிங்களா அது ஒரு நால் பல்லு ம் ஒரு நாலு பல்லு எடுத்துக்குணு
ஆ
அப்றம் வந்து இந்த நம்ம துரம்பருப்பும் உளுதம்பருப்பு இருக்குல்லியா கொஞ்சமா எண்ணெய வுட்டு அத வந் நல்ல அ நிறம் மாற்ற வரைக் செ செ செகப்பா அ பொன்னிறம் அ பொன்னிறமா மாற்ற வரைக்கு வதக் கிட்டு அப்றம் தனியாவ போட்டுட்டு அதுல வதக் கிட்டு எடுத்து தனியா வெச்சிண்ணு
ம்
அப்ற நம்ம பூண்டு இருக்குலையா அதுலயே போட்டு வதக்கி எடுத்துட்டு தனியா வாரி வச்சுட்டு அப்றம் நம்ம கருவாப்பிள்ளைய போட்டு நல்ல எண்ணெயில அத நல்லா அந்த பச்சு போகிற வரைக்கு வறுக்கணு
ஆ ஆ
நல்லா வறுத்துட்டு
ம்
நம்ம நல்லா ஆற வச்சுணு அதுலயே
ம் கார
உப்பு ஆமா மிளகாயும் போட்ணு
காய்ந்த மொளகாயா பச்சை மொளகா போடுறீங்களா
இல்ல காஞ்ச மொளகா போட்ணு காஞ்ச மொளகை கொஞ்ச போட்டுக்கணு
ஆ
அப்புற உப்பு போட்டுக்கணு
ஆ
கொஞ்சண்டு புளியு போட்டுக்கணு நறைய போடக்க கூடாது இது என்ன பொடிதானே ஒரு கொஞ்சமா போட்டுக்கணு புளி இல்ல போட்லா புளி நறையா போடக்கூடாது நம்ம தண்ணியில ஊற வச்சு அப்படியல்லா போடக்கூடாது
ஆ
ஒரு கொஞ்சோண்டு புளிய எடுத்து நல்லா பிச்சு பீஸ் பீஸா பண்ணி அதுல போட்டு நம்ம இந்த கருவேப்பில எல்லாமே வருத்துதெல்லா எடுத்து வச்சுட்டு மொளகாய் போடுறங்லையே தேவையான அளவு மொளகாய போட்டுக்கணு
ஆமா
அதையெல்லா எடுத்து நல்லா ஆற வச்சின்ணு ஃபேன் காத்துல போட்டு ஆற வச்சிட்டு அதையெல்லா எடுத்து உப்பு தேவையான அளவு போட்டு
ஆ
ம் மிக்சியில போட்டுட்டு
ஆ
நல்லா அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க பொடியா ஆயிடு நல்ல நைஸ் வர வரைக்கு அரைக்கணு அத அரை ச்சதை எடுத்து ஒரு பிளேட்ல ஊத்தி நல்லா ஆற வச்சிட்டு அ எடுத்து நம்ம ஒரு கப்ல போட்டு வச்சிருணு
அப்டி அதுல வெந்தியம் எல்லா கூட நல்லா கொஞ்ச பொன் நிற மா நேரமா வருறுத்து எடுத்து னா நல்லா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க
ஆ வெந்தியம் வந்து என்னென்னா ஈரம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது ஆ ஈர இல்லாம இருக்கிறவங்க
அந்த வெந்தியூ யூஸ் பண்ணா ஏரம் எடுப்போ நாங்க ம் ம் ம்
ஈர வந்துஹீட்டு ஹுட்
ஈட்பாடி அவங்க கொஞ்ச விந்தயம் சேர்த்துக்கலா
ஆமா சேத்திக்கலா அந்த மாதிரிி ஆ ஆ அதனால ச எடுத்து நம்ம நல்லா இட்லி பண்ணிட்டு இட்லி தட்டுல போட் இந்த பொடி ஆக்கணு இல்லைய இந்த பொடிய தூவி உட்டுட்டோன்னு வச்சோங்க சாப்ப றதுக்கு நம்ம நல்லா இருக்கு
அதுல நெய்யாச்சு என்னாச்சு சேர்த்துக்கறீங்களா அந்த பொடிக்கு
நம்ம நீெயும் என்ன கலந்து அத தொட்டு சாப்பிடுற மாரியு சாப்டலா
ஆ
இல்ல இட்லி மேலத் தூவிட்டிட்டு நம பொடிய மட்டு தூவி விட்டுட்டு அப்படியவு சாப்பிடலா அது ஒரு சிலருக்கு எண்ண கொ எண்ணெய்லயு சாப்பறாங்க ஒரு சிலருக்கு என்ன பிடிக்காது என்ன பிடிக் காதவங்க நெய் போட்டுக்குவாங்க நெய் ய் பிடிக்காதவாங்க எண்ண போட்டுக்கவாங்க ரெண்டையு சாப்படாதவங்க வெறுமையா கூட சாப் மட்ட நல்லாருக்கு ஆமா பொடி மட்டு
ம் அது தோசைக்கு யூஸ் பண்ணுவாங்களா தோசை சுடும் போது தோச மேல இது தூவிட்டு எண்ணெ விட் விட்டுக்கிட்ட திருப்பி போட்டு எடுத்தங்கன்னா நல்லா இருக்கும்னுவாங்க பொடி காரப்பொடி பொடி போட்டு தோச சுடுறது நல்லாருக்கு ம் எங்க பசங்க கேப்பாங்க இட்லி பொடி மாரி பண்ணி வச்சுக்கோங்கம்மா அந்த தோசைக்கெல்லா போட்டு குடுங்க எனக்கு நானு கேட்டுட்டே இருப்ப
இது ட்ரை பண்ணுங்க ஒரு டைமு
கருவேப்பிள்ள நெறைய போட்டுக்கணு ஆ
ஆமா கருவேப்பல்ல நெறைய நம்ம என்னா பண்ணுவோ கொழம்புல போடுவோ
ஆமா அதுலயு எடுத்து பக்கமா வச்சுட்டு சாப்டுவாங்க சாப்டவே மாட்டாங்க
ஆ அப்டி இருக்கு
கண்ணுக்கு நல்லதுன்னு சொல் நெறைய கண் பார்வைக்கு ஆமா கண்ணுக்கு நல்லது நமக்கு முடி க்கு நல்லது
ம் ம் அப்டி இருக்கும்போது இவங்க பொடியா செஞ்சு குடுத்தோம்னா அதுதா நம்ம கொழம்புல அப்டியே உசுரோட போடுறோ எடுத்து அப்படி பக்கமா வச்சடுறாங்க
ஆமா
இத பொடியா செஞ்சுட்டோனா அத கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுறோ எப்டியாவது ஒன்னு இது பசங்களுக்கு செஞ்சு குடுக்கலா நம்ப நம்மளுக்கு என்ன தெரியு நம்ம கொழம்புல இருக்கிறது சாப்பறோ அவங்களுக்கு தெரியுதுலன்னு போது நம்ம இத வந்து செஞ்சு பசங்களுக்கு குடுத்தோனா நல்லது
இந்த மாரி இருந்தாங்கன்னா எடுத்துக்கவாங்க நல்லா சாப்டுவாங்க
ஆமா ஆனா இதே மாரிதா முருங்கக்கீரையுமே செய்யலா சேம் இதே மாரிதா
முருங்க கீர அதுக்கு கசப்பா இருக்காதா அந்த சுவைய பொடி
கருவேப்பிலையு தா கசப்பு
இல்ல கருவேப்பில அவ்வள கசப்பு வராது முருங்கை கீர கொஞ்ச கசப் அப்பா இருக்குல்ல அந்த முருங்க கீற பொறில செஞ்சா எங்க பசங்க சாப்படறதே இல்ல
அதுக்குதா என்னா பண்ணுன்னா கசப்புக்கு கருவேப்பில்லைக்கு நம் ம ஒரு கப்பு எடுத்துக்கிறோம்னா அதுக்கு ஒன்றரை கப் எடுத்துக்கணு பருப்பு வகையில வந்து நெறைய போட்டுக்கணு
ஆ
ஆ இ முருங்கக்கீர வந்து கொஞ்ச கம்மியா எடுத்துக்கணு அப்டி பண்ணி சாப் ட்டு பாருங்க கொஞ்ச கசப்பு கம்மியா இருக்கு
ஆ கார அது கொஞ்ச தூக்கலா போட்டு
ம் அது ஏன்னா அதையு சாப்புறதுக்கு கசப்பு அப்டினுவாங்க பசங்க கொஞ்ச இந்த மசாலா ட்ட கொஞ்ச அதிகமா இருந்த அது கொஞ்ச கம்மியா இருந்தா அதையு சாப்டுவாங்க
ஆமா ஆமா கம்மியாயிடும் கசப்பு தன்ம கம்மியாயிடும்
ஆமா
உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு காய்ந்த மிளகாய்
காய்ந்த மிளகாய் வெந்தியோ ஆ
முருங்க கீர கொஞ்சோ ஹீட்டுல்ல அதுக்கு வெந்தியோ சேத்துக்குனா நல்லா இருக்கு.
ஆ ஆ சேத்துக்லா நம்ப நம்ப நம்ம வீட்ல நம்ம வீ நம்ம வீட்ல இருக்குற கொழந்தேங்களுக்கு எப்டி இருக் குன்ட்டு பாத்து நம்ப அத குடுக்குணு ஏ இதையு வெயில் காலத்துல குடுக்க கூடாது. ரொம்ப வெயில் இருக்கும் போது டெய்லி எடுத்து ஆமா டெய்லி எடுத்துக்க கூடாது. எதோ வாரத்துல ஒரு நாள் அப்டி இப் ம் ஏனா இது முருங்ககீர ரொம்ப ஹீட் இல்லீயா. அது வந்து என்ன ஆகு டெய்லி சாப்டா ரொம்ப ஹீட் ஆயிடு. அதுனால ஒ வார ரத்துக்கு ஒரு நாளோ ரெண்நாளோ அ அது டெய்லி எடுத்துக்லா அதுவொந்து ஹீட் ட்டு இல்ல எதுமே இல்ல ம்
அந்த ஹீட்டு கொறக்கிறதுக்குதா முருங்க கீரல வெந்தயம் மிக்ஸ் பண்ணிக்லா. வெந்தியம் போட்டா அந்த ஹீட்டுக்கு அந்த ந்த இதுக்கு கூழ்க்கு அது செறியா போய்டு வெந்தியத்துக் வந்து இருக்கு கொஞ்சோ
ஆமா எனக்கு நாங்க வியாபாரோ போற எடத்துல ஒரு சார் இருப்பாங்க. எச் எம் சார் அவர் வ டெய்லியு சொரக்கா ஜூஸ் சாப்புடுவாரு ஃப்ரஷ்ஷா அப்டியே
சொரக்கா ஜூஸா
க்காய ஜூஸ் பண்ணி சாப்டுவாரு. ஆமா ஏ சார் இப்டி பச்ச இதயே சாப்புறீங்க எப்டி சாப்ட முடியுது உங்ளால அப்டினு கேக்கு
ஆ
ஆனா ஃபிட்னஸ்ஸா இருக்கு அவரு ஒடம்பு அவங்கரு எல்லாமே
ஒடம்பு ஃபிட்னஸ் ஆமா அந்த தொப்ப கொறையுறதுக்கு இப்ப தொப்ப போடுறதுனு சொல்றாங்கல்ல அந்த தொப்ப கொறையுறதுக்கு வந்து சொரக்கா சாப்ட்டா தொப்ப கொறையுனு சொல்லுவாங்க அந்த மாரி ஒடம்பு ஃபிட்னஸுக்காக பச்சை சொரக்காயே எது எதுவும் போட்டு அரைக்கறதில்ல அது மட்டுமா?
பச்ச சொரக்காய மட்டு வெறுமையா அடிக்குவாங்க உள்ள இருக்குற கொட்டைய எடுத்துட்டு வெளில இருக்குற தோழையு நல்லா சீவிட்டு கழுவீட்டு மிக்சில நல்லா நைஸா அறச்சிருவாங்க.
ஆ
தண்ணி கொஞ்சோ வுட்டு நைஸா அரச்சிட்டு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா சாப்புடுவாங்க அவரு கடகடன்னு சாப்புட்டுருவாரு ஆனா சுத்தமா தொப்பையே இருக்காது. அவருக்கு
ஆ நார்மலாவே நம்ம சமச்சு சாப்புட்டாவே தொப்ப இருக்காதா சொரக்கா சாப்ட்டா.
இல்ல இது இன்னு பச்சைதா சாப்ட்டா சமைக்கறதுல வேக வைக்கிறோ.
ம்
ஆனா இது வந்து வெறுமையா ப வேக வெக்காம சாப்புட்றோ தான அத விட இதுக்கு ரொம்ப
அது வெயிட் இருக்குறவுங்க, இந்த தொப்ப இருக்குறவுங்க நல்லா குடிக்கலா இல்ல வாரத்த டெய்லியு எடுத்துக்கலாமா அது
ஆமா நல்ல ஆமா நல்லா குடிக்கலா. அ அப்பறோ வந்து இத கறி செஞ்சு சாப்டுவோ இல்லியா ஆட்டுக்கறி எல்லா அப்ப கறி செஞ்சு சாப்டும் போது என்ன ஆகு நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்தா ஏறு
ஆமா
அத கொறைக்கணுனா என்ன பண்ணுன்னா மறுநாள் காலைல எழுந்து நம்ப இந்த கொல்லு ரசோ இருக்கில்லியா
அ
கொல்லு ரசோ கேள்விப்பட்ருக்கீங்ளா? கொள்ளு அ அ உள்வல் அந்த கொள்ளு ரசு கொள்ள நல்லா வேக வெச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சி நம் மறுநாள் சாப்டோன் வச்சுக்கோங்க அந்த கொலஸ்ட்ரால் எல்லா இந்த கொள்ளு வந்து கொறைக்குமா
அ இந்த கொலஸ்ட்ராலுக்காக நெறைய இப்ப ஆட்டுக்கறி எடுத்துக்க மாட்டாங்க எல்லா கோழிக்கறி மீனு இந்த ஃபேட் கொறைக்கிற்துக்காக அந்த மாரி ரொம்ப பேரு யூஸ் பண்றாங்க இந்த கொள்ளு ரசம்ன்றதது
ஆம்மா மறுநாள் எங்களுக்கு எனக்கு எப்படி தெரியுனா ஒரு டீச்சர் இருப்பாங்க எங்க வீ வீ வீட்டு பக்க த்துல அவுங்க வந்து ம் கொள்ளு ரசோ வெச்சி சாப்டுவாங்க கறி சாப்ட்டது சாப்புடுவாங்க
யாரு
கறி சாப்ட்ட மறுநாளே சாப்டுவாங்க இந்த கொள்ளு ரசத்த
அ அப்படியா
அப்ப ஏ இப்டி எப்பயுமே இந்த மாரி செய்றீங்கன் கேட்டதுக்கு இந்த மாரி கொலஸ்ட்ரால் கொறையு மறுநாள் சாப்ட்டோன் வெச்சுக்கோங்க முன்னாடி நாள் சாப் ட்ட அந்த கறிக்கு வந்து இந்த இது கொள்ளு வந்து ரொம்ப சூடு
ஆ
இப் என்னாகு இந்த சூடு வந்து அந்த இந்த கொழுப்ப நல்லா கரைக்கு
ஆமா அது கூட நம்ப ஒரு வாரத்துக் ஒரு நாள் பத்து நாளுக் ஒரு நாளுக் ச்சி இந்த இதெல்லா எடுத்துக்ணுமா நம்ப
ஆமா
கொள்ளு வேக வெச்சி அந்த தண்ணிய வெ சாம்பார வைக்கறதுனால ரசோ வெக்கிறது அதெல்லா செஞ்சீங்கன்னா நல்லா அதுக்கட ஆரோக்கியந்தானா ஒடம்பக்கு
ஆமா அந்த காலத்துலெல்லா என்ன செய்வாங்க கொள்ளு நல்லா வேக வெச்சி வெள்ளம் ஒரல்ல போட்
ஆ ஆமா ஆமா தேங்கா துவையல் போட்டு கொஞ்சோ அ அதெல்லா சிசுக்கி தருவாங்க பாட்டி அவுங்கெல்லா உருண்ட புட்ச்சி குடுப்பாங்க நல்லா சா சாப்பிடுவோம் இப்ப யாரு பசங்களுக்கு கொடுக்குறதே இல்லை நம்ம
அ நம்ப்ளால செய்ய முடியாம இப்டி அப்டி பண்றோ நம்ப ஆனா அதெல்லா செஞ்சு சாப்ட்டா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது